ஹலோ கேக்குதா ம் ம்
என்ன கேட்டீங்க செல்லம்மாவா
அதெல்லா இல்ல இது இப்டிதா இது இப்டியே உட்ருணு அவ்ளோதா அப்டி
ஓ அப்டியா
ஆமா
அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டோ அந்த வார்த்தெல்லா
ஆ ஹ அப்டின்னா அந்த அளவுக்கு இல்ல அது எப்டியு எந்திரிக்காது ஆ அது எப்டி எழுந்திரிக்காது சொல்லி என்ன பயன்
ம் ம் ம் என்ன பிளான் தான்ப்பா ஃப்யூச்சர்ல
அத ஃபயூச்சர்ல பாத்துக்கலா அய்யயோ அதெல்லா இப்ப யோசிச்சு மண்டையா போட்டு ஒழப்பி
வீட்டுல கேக்குலியா அடுத்து என்ன பண்ண போறே ஏது பண்ண போறேன்னு
நம்மள ஏதாவ் சொன்னா உண்டு அவ்ளோதா
ஓ
ப்டி அவுங்க நம்ம ஒண்ணு பெருசா இது பண்ண மாட்டாங்க ஒனக்கு என்ன தோணுதோ பண்ணு அவ்ளோதா எ வீட்ல
ம் பரவால்லயே நல்ல லைஃப் தா ஜாலியா இருக்கீங்க அப்ப
நா ஜாலியாதா இருக்கே இப்ப வரைக்கு எந்த ப்ரச்சனையு இல்ல ஒருத்த சொல்ட்டா மேலெந்து ஒரு ஆப் ஆப்பு பார்சல் வந்துகிட்டு இருக்குன்னு
ஏன்னா சும்மா இருக்க மாட்டா அவே நீ எப்டி சந்தோஷமா இருக்கலா நா சந்தோஷ படுனுமேன்றதுக்காக அ வரு
அத அதா கருப்ப குசும்பு காரே அந்த மாரி
கருப்பே குசும்புக்காரே கேக்கறா மூ மூவிஸ்லா பாப்பீங்களா
மூவிஸ்லா பெருசா பாக்க மாட்டே டப்பிங் படோ பாப்பே
டப்பிங் படம்னா ஹிந்தி படமா இல்ல கே ட்ராமாவா
ஏ ட்டிராமல்லா கெடையாது இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குல்ல
ஆம்மா
அதுல இந்த தெலுங்கு படத்தல்லா தமிழ்ல டப் பண்ணி போடுவா தெரியுமா
ஓஹோ
அந்த மாதிரி ஏன்னா தெலுங்குல பாத்தா நமக்கு புரியாது
கான்செப்ட்ஸ்ஸுல்லா புடிக்குமா
ஆ எனக்கு அந்த மாரி புடிக்கு பாக்குறதுக்கு
இது மாரி பாப்பீங்க ஹாரர்ரா ஹாரர்ரா கரார
அ ஹாரர் நகி அய்யயோ ஹாரர்ருக்கு நமக்கு சம்மந்தமே கடையாது சும்மா நார்மல் ஆக்ஷன்ஸ்
ஓ
அந்த மாரி இப்போ நம்ம இதுல ஹாட் பீட் போட்டால ஆக்சுவலி நா எதுக்குமே பெருசா வந்துட்டு இவ்ளோ இது பண்ண மாட்டே
ம்
ஹாட்பீட்டு சீசன் போட்டா தெரிமா
ஆமா
அது வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆய்ட்டே எப்புடின்னா எ எந்த எந்த இதுல நா அத ரொம்ப ரசிச்சேன்னு எனக்கு தெரியில சைஸ் சீசன் டூ போட்டப்பதா வந்துட்டு நா பாக்கவே ஆரம்பிச்சே சீசன் டூல ஒரு இருவது எப் எபிசோட் மேல நா வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாத்துட்டே
ம்
ஆனா ஃபஸ்ட்டு சீசன் பாக்கலயா ஃபர்ஸ்ட் சீசன் பாக்காம அத பாத்தா நமக்கே ஒ கொஞ்சோ ஒரு சில இது புரியாதுல கான்சப் டு என்னன்றது தெருஞ்சுரு ஆனா சிலது வந்துட்டு அங்க என்ன நடந்ச்சின்றது நமக்கு புரியாது அப்ப என்ன பண்ணே ஒர்க் பண்ணிட்ருந்தே ரெண்ட் நாள் லீவ் போட்டே
கீக்காத
ஆமா ரெண்ட் நாள் லீவ போட்டு உக்காந்து பாத்தே ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா தூங்காம உக்காந்து ஃபுல்லா பாத்துட்டு போனே
ம் ம்
நா எதுக்குமே இந்த மாரி அடிக்ட் ஆவ மாட்டே நம்ம அதுவு இந்த சீரியல் இதுக்கான்டிலா நா வந்து ஒரு அ இந்த மாரிலா நா ஆனதே கெடயாது
ம் ஓகே
ஆனா எனக்கே நம்ப முட்ல நம்மலா இப்டி எல்லா அப்டின் சொல்ட்டு ஆனா வா ன வாரோ அது வியாழகெழம வரப்போல்லா எப்படா போடுவான்ற மாரி ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி ஆய்றுச்சி
இங்க ஈ
அப்பறோ டெய்லி வீக்லி வீக்லி போடுவா‌ அஞ்சு எபிசோடா வெள்ளிக்கெழம வெள்ளி வெள்ளிக்கெழமயா வியாழக்கெழமையோ போடுவா வியாழக்கெழம அது வந்துட்டு புதன்கெழம நைட்டு பதினொன் மணிக்கே வுட்ருவா அது நைட்டு உக்காந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது
ஓ ஹோ
நைட்டு ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டு உக்காந்து பாக்குறது என்ன மாரியே என்ன மாரியே ஒரு நாலு பேரு இருப்பாய்ங்களே இதுக்கு அடி ட்டாயி அவிங்களையு கூட்டு அவிங்களையு கூட்டு சேத்துக்கிறது
ம் ம் ம்
சீசன் டூ முடியிறப்போலா‌ அழுக நா எப்டி பாத்த ஒரு மூன் தெரில
இப்ப சீசன் திரீ வரனுமா ஆ ஆ ஆ நா அந்த அளவுக்லா பாக்க மாட்டே நானு பாத்ருக்கே மதர்ஸ் டார்டர் லவ் காம்போ தான அதுல வரு ஏதோ ஒரு சீன் மட்டு பாத்தே ஏனா அது அந்த ஒய்ஃப் எபிசோடே எனக்கு ரொம்ப புடுச்சிருந்தது நம்ம இதுக்குமேல பாத்தா ரொம்ப அடிக்டாகிடு நம்ம அதுக்கிட்ட போ தேவயில்ல நா ஸ்கூல் படுச்சிட்ருந்தே அப்பல்லா
ஓஓ
டுவல்த்தோ லவன்த்தோ சம்திங்தா படுச்சுட்ருந்தே டுவெல்த்ல தா படுச்சே ஆமா டுவல்ததா படுச்சுட்ருந்தே நம்ம ஸ்டடிஸ்லா ஸ்பாய்ல் ஆய்ரு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி படிக் கூட மாட்றோ நம்ம அதுக்கிட்ட போய் நம்ம என்னப் அப்பறோ சட்டுன் ஆகு அதுல அவ்ளோ நானு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல ஆனா தெரியு அது மேல ஒரு ஸ்னீஜ் இருக்கு அப்டின் சொல்ட்டு
அ ஆ நல்லா போச்சு அது அது போச்சு சொல்லோ அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அது பார்த்தா தெரியூ
ம் சூப்பராதா ஆச்சு எங்க அண்ணல்லா பார்த்துட்டு சொன்னாங்க எங்க எல்லாருக்கோ முடிய போதுடி என்னால முடியலடி அழுகலா வருதுன்னா அந்நாடா அந்த அளவுக்கு வர்தே
ஆ ஃபைனல் எபிசோடு பஸ்ல போறப்போ உக்காந்து அழுதுகிட்டே போறோ முடிய போது
ஆ லாஸ்ட் ரெண்டு பேறு சேர்ந்துருவாங்களா ரீனாவும் அவங்க அந்த டாக்டர் பையனோ
அது அப்பதா அவுங்களுக்கு தெரியூ அது
அந்த ரீனாக்கு அடிதான படுது ஹாஸ்பிட்டல்ல சேத்து வச்சிருப்பாங்க
அ அப்ப வந்துட்டு அவங்க அப்பா இவர்தான அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தா அந்த ஆக்சிடென்டே நடக்கோ
ஒ ஓ
அப்புறோ அவருக்கூ தெரிஞ்சிரும் ஏன் பொண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு
அ ஆ
அப்ப போயிட்டு அப்ப போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பேசுவாரு
ம்
அப்ப வந்துட்டு அவெ சொல்லுவா என்னை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவெ பேசுவா அதெல்லாம ஐய்யய்யோ பார்த்துட்டு அப்படியே ஓடுது கண்லேர்ந்து தண்ணியா டேய் இந்த மாரி ஆளே கிடையாதுா என்ன போய் இப்டி ஆக்கிட்டீங்களேடா
இ
அதுக்கப்புறோ அவ லாஸ்ட் எப்படி முடிச்சாங்கன்னா அவ கோமாக்கு போற மாரி முடிச்சாங்க
அப்ப சீசன் த்ரீ கன்ஃபார்ம் உண்டு
சீசன் த்ரீல அதோடய கன்டினியூஷன் ஆனா அந்த மூன் நாளைக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்ஙான நியூஸ் ஒண்ணு வெள்ல வந்துச்சு
ன்னாது
என்னன்னா ரீனாக்கு பதிலா அந்த இந்த டி வில நடிச் சாங்கல்ல ன்னாதது மகாநதி சீரியல்ல
ஆம்மா
அந்த பிள்ள வர போதுன்னு
யாரு காவேரியா யமுனாவா
காவேரி காவேரி காவேரி
அய்யய்யோ
பி லக்சுமி பிரியா
அ ஆ
என்னன்னா இந்த பிள்ள வந்துட்டு சினிமாவ்ல நடிக்க போதா ஏதோ சைன் பண்ணியிருக்குதா
அச்சச்சோ
அப்படின்னு போட்டிருக்காங்க இவ்வளவுமே வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல எதுலயோ பேசிட்டு இருக்கிறா
ம் ம்
அப்ப வந்துட்டு ஏதோ என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற மாரி ஏதோ சொல்ற அத்லியூம் பாட்டுக்கு இதுக்கப்புறோ என்னால அத பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டே நானூ
ம் ம்
ரொம்ப ஒடஞ்சி போயிட்டே மூன் நாளாவே இத வெச்சி
அ ஐயோ அந்த அளவுக்கு ரொம்ப அதுவாவது பாத்துட்டீங்களா
நான் வந்து பெருசா இந்த மாதிரிமா நான் ரியாக்டே பண்ண மாட்டேன்
ம்
ஆனா இதுக்கு ரொம்ப அடிக்ட் இப்ப எல்லாரு இந்த கொரியன் சீரீஸ்கு எல்லா அடிக்ட் ஆகறாங்கல்ல அந்த மாரி வந்துட்டு ஆட் பீட் இல்ல ஒரு மாரி டி பி லல்லாம் வெச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தன் அந்த மாரி ஆயிட்டன் ஒரு இதுல வால் பேப்பர்ல டி பில லாக் ஸ்கிரீன்ல
ம்
இந்த ஃபோன் பிச்சர தவர இந்த ஃபோன் பிச்சர தவிர வேற எதியுமே வெச்சது கெடையாது நம்மளுடைய இந்த வால்பேப்பர்ல லாக் ஸ்க்ரீன்லாலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாக்ஸ்கிரீன் லா மாற்னதே வந்துட்டு இந்த ஆர்ட் பீட் தா பயங்கரமா கலாய்க ஆரம்பிச்டாங்க என் ஃபெர்ண்ட்ஸ் என்னாடா இவ ஒ இவ இத வச்சு ஓவரா பண்ணிட்டு இருக்கான்ட்டு நா என்ன பண்றது புடிச்சிருச்சி அதலதாம் அப்டின்னு சொல்ட்டு அதோட நா விடல
ஆ
அவீங்கலியும் சேத்து உக்காந்து பா பாக்க வச்சுதா பாக்குறது
என்ன மட்டும் கலாயிப்பீங்களா நீங்கலும் வந்து உட்காருங்க நீ
பேச்சாடா பேசுன
கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன
அந்த அந்த அக்சிடென்ட் சீனுக்கு அப்புறோம் வந்துட்டு எல்லாருமே உக்காந்து பாப்போம் வேணானவைங்களும் உக்காந்து பாப்போ போம் நம்பள கிண்டல் பண்ணவைங்களையும் சேத்து உக்கார வச்சு பாக்குறது அதெல்லா நல்லா போச்சி சீசன் த்ரீ தான் கொஞ்ஜோ கொலாப்ஸ் பண்ணி உட்டானுங்க இன்நாடா இப்டி பண்ட்டீங்கன்னு ஆனா எனக்கு தெரிஞ்சி அந் மாறிட்டாங்கனா பெருசா ஓடாதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சி
ஆமா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க ஆ கரெக்ட்தான் எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஓட முடிச்சிருவாங்கனுதான் தோணுது
ஒரு வேள மாறிட்டா த்ரீயோட முடிச்சிருவாங்க அவ்ளோவுதான் இதுக்கப்புறோ கத இருக்காதுல்ல
ம் மாறலனா அம்மாவு அம்மா பத்தியே போச்சி
அதான் ஃபர்ஸ்ட்டு சீசன் ஃபுல்லா இவங்க தானு தெரியும் ஆனா வந்துட்டு காட்டிக்காம ஒரு இது இல்லாம பாண்டிங் இல்லாம செகண்ட் சீசன் ஃபுல்லா அது ஒரு பாண்டிங் ஓட போணச்சி தேர்ட் சீசன்லா அப்பா யாருனு தெரி ஃபைனல்ல லா யாருன்னு தெரிஞ்சிருச்சி இப்ப அவிங்களோட போற மாதிரியான ஒரு எப்பிசோடாதான் இருக்கோம் பாப்போம்
அவ பலைய ஹீரோயினே வந்தா கத நல்லா சூப்பரா போகும் இல்லனா இது சிம்ப்பிள்ளா முடிச்சிருவாங்க சிம்புளா முடிச்சிருவாங்க வேற யாருனா மாத்திட்டாங்கனா ஒரு ஒரு பெர்சன்ன ஒரு இதுல பாத்துடோனு வெச் கடைசி வரைக்கும் அவங்களே இருந்ததான் கரெக்ட்டா இருக்குமே
அ அதுதா எனக்கு வந்துட்டு அது புடிச்சதே ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் தா
ஆ சம்ம அழகா இருப்பாங்க அவுங்க
ஆ நல்லா நல்லாவு நடிப்பாங்க அது நல்லா இருந்துச்சு அவுங்களுக்கு அப்டியே அப்படியே பர்ஃபெக்ட் க்ட்டா சூட் ஆகுல சில பேருக்கு அது ஆகாது
ம் ம்
அவிங்களுக்கு அது ஆன மாரி இருந்துச்சி அதனால அது நல்லாவே போச்சி
ம் நீங்க ஜீ தமிழ் செம்பருத்தி சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களா
என்னது
செம்பருத்தி சீரியல் சீ தமிழ்ல
ஆ நா நா நா டிவிய பாக்க மாட்ட
அதுல ஆதிய மாத்திட்டாங்கள அதனால கதயே ஃபுள்ள ஃபளாப் ஆகி அத்த சீரியல நிறைய பேர் பாக்காம உட்டாங்க
எனக்கு இந்த அந் அந்த இது பாத்திருக்க அந்த கேஸ்ட் பாத்துருக்கே அந்த ஆதி அந்த செம்பருத்தி அந்த இந்த ஹீரோயின் பாத்திருக்கேன் நானு ஷபானா
ஆ
அது பாத்திருக்கேன் பட் கதாலான் பெருசா எனக் தெரியல
செரி இருங்க நா கால் பண்ணட்டுமா
ஆ பண்ணுங்க பண்ணுங்க பண்ணு
ஸ்